கேவ் பாய் சாப் ம் கேக்குது கேக்குது மாங்கா வெட்டிட்டுருக்கே
அப்டியா இந்த வெயில்ல மாங்காவா
ம்
இந்த வெயில்ல மாங்காவா
இந்த வெயில்ல தாண்டா மாங்கா சாப்டோனு இதுதாண்டா மாங்கா சீசனு சேல ஒத்துக்காடா
சூடு சூடு
சூடா இருந்தா என்ன வெயிலா இருந்தா என்ன போடா சாப்டணுன்னு தோனா ம் மாங்கா சீசன்றா அப்பறோ என்ன குளிர்காலத்துல ஒனக்கு மாங்கா வருமா மாங்கா எப்ப வருதோ அப்பதா சாப்ட முடியு ஆ
அப்ப சாப்ட்டா தா நல்லாருக்கு
எ எது மாங்கா சீசனோ அப்பதான்டா சாப்ட முடியு ஒனக்காண்டி மாங்கா சீசன் இல்லாத போதடா மாங்கா வளரு
அதாவது இன்னா பண்ணுன்னா வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ
கெட்டு போயிரு அழுகிரு ஏன்டா மாங்கா மரோ வச்சிருக்கவங்கிட்டயே வா நீ பேசுற
ம் இங்க மாம்பழோ வேணா இருக்கு
மாங்கா இது மாம்பழம் பாதி மாங்கா பாதி மாம்பழோ அந்த ஸ்டேஜ்லருக்கு நா இப்ப வெட்னது
பழுத்தது
ம் பாதி பழுத்தது இன்னு முழுசா பழுக்கல லைட்டா அந்த கசப்பு தன்ம இருக்கு பிட்டர்னஸ் பிட்டர்ன்ஸ் புளிக்கு கசப்புங்கற புளிக்கு
ஆ
லைட்டா ஏனா இன்னு ஃபுல்லா பழுக்கல ஃபுல்லா பழுத்தா ரொம்ப இனிக் எனக்கு புடிக்காது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா ஒரளவுக்கு ஸ்வீட்டாருந்தா ஓகே ம் ம் ஆமா அதுதா காம்பவே
காம்பவேதா மொளகா தூளு உப்பு
ம்
ரைட்டு ரைட்டு
அது இல்லனா மாங்கா சாப்ட மாட்டே
சாப்ட முடியாது
சோ அது மேன்ரட்டரியா எடுத்து மிக்ஸ் பண்ணி பக்கத்துல வச்ட்டே இப்ப மாங்கா வெட்டிட்ருக்கே
அது என்ன பிரச்சனையா தெர்ல கண்ணு வேற பயங்கரமா எரிது காலைலந்து
கண்ணு பயங்கரமா எரிதுன்னா ஃபுல்லா வாச்சிங் ஃபோன்லே இருந்தினா
ஃபோன் எங்கடா பாத்தே காலைலேந்து இன் காலைலந்து நா உங் கூட ஃபோன் தான்டா பேசறே
பேசிட்ருக்கியா
ம் ஃபோனே அதிகமா இன்னைக்கு காலைலந்து பாக்ல நா அத சார்ஜ் எங்க சார்ஜ் ஏற விட்றீங்களாடா நீங்கல்லா ஃபோன
முப்பது பாயிண்ட் இன்னைக்கு இருந்துட்டா நாப்பதுக்கு மேல ஏர்லடா நான் போட்டு விட்டு இருந்தேம்ம இவ்ளோ நேரம் அப்ப எது சார்ஜே போடல யாரு அதெல்லாம் போடல அப்பதான் நீ எண்ண தேச்சு விட சொன்ன போட்டுட்டு தான் போனே ஆள பாரு அப்டி இப்டிதா எங்க வீட்ல அடிக்கடி ஆ
பொய் சொல்றியா
தெரிலடா நாந்தா சொல்றே டிப்ரஷனுக்கு உள்ளா யிட்டனானு அது ஒரு சில கேக்க கூடாத விஷ்யங்களல்லா கேட்டுட்டனா அதா டிப்ரஷனுக்கு போயிட்டே
அப்டி என்னடா கேட்ட
சொல்றே இரு இத மிக்ஸ் பண்ணிக்குறே அதா அது பாத்து என் என் க்ரஷ் க்ரஷூண்டு அது தெரிமா உனக்
ம் ம் ம்
அத எப்ப சொன்னே இப்பதான
ம் ம்
செரியா அந்த க்ரஸுக்கு ஒன்ஸ் பேசிருக்கா இவளுக்கு நாங் கேட்டனா ம் நானு கேட்டனா
இப்படி நீங் கேக்குனாலு சொல்ற உரிம அவளுக்கு இருக்குல்ல
அவ க்ரஷ்ஷ பத்தி அது ஏண்டா ஏங்கிட்ட சொல்லணு எனக்கது எப்டி மனசு ஒரு மாரி ஒரு மாரி உருத்தாலா ரு மிச்சது
அது வந்து சொன் சொல்லலா தப்பில்ல சொல்லலா தப்பில்ல
அ
ஏ சொல்லலானா சொல்லலா ஆஹ
சொல்லலாம் தப்பில்லதா
ம்
செரியா அப்புறோ சொன்னா எவ்வளோ திட்டு வாங்னாலு‌ திட்னாலு திட்டு வாங்கறா அப்டின்னா அவோ அப்டியா நல்லா உள் நல்ல உள்ளம் படச்ச மனுஷன்
என்னது
எவ்வளோ திட்டுனாலு திட்டு வாங்கறான்
யா
ம்
கென
நம்ம எங்க பாசே திட்டு வாங்குறோ
அப்பறோ
ரொம்ப நல்லா உள்ளம் படிச்சவ நேத்துங் கூட எதோ மெசேஜ் பண்ணாங்கலாமா
ம்
மலையாள்த்து கூட பேசிந்தானாமா
மலயாளமா
அதுதா மலையாள பையன்தா இங் ராண்டம்மா ஸ்னாப்லதா மெசேஜ் பண்ணிருக்கான்டா
ஓ ஓ
நா எந்த நாடு இந்தியா ஊரு இந்தியா எதாவ் கேட்டுருக்கானுங்க எவளோ வீக்கேந்தின் போட்ருக்காளா ஆ எவடா அவ நாடேந்தி நாட் எவட அப்டிதா கேட்ருப்பானுங் போல இவுலு வீட்லே வடகல்லா போட்ருக் கா போல அத வந்து அவ க்ரஷ்ஷு கிட்ட சொல்லிருக்காலாமா ஒ ஒ பேசுங்க பேசுங்க அப்டின்ட்டுருக்கானாமா அதுக்க இவ புடிச்சி திட்னாலாமா
ஆ
என்ன ஏ பேசுறீங்க பேசகூடாது அப்டின்ல்லா சொல்ல மாட்டீங்ளா அப்டின்னாளாமா
ம்
சொல்ணுமா அப்டினு அவ கேட்ருக்காம்போல எதோ சும்மா சண்ட போட்ருக்கா
ம்
ஏத்தி விட்டா அவ்ளதா நம்ம நம்ம சும்மா கலஷன் தா நம்ம நம்ம நேத்து நம்ப பிஸி பர்சனா ச்சே ப்ரோ வாட் டூ யு னோ ம் நேத்துநா சம்பவம் மேல சம்பவ்மா நடந்துச்சு வீட்ல
இப்ப வந்து நெறைய பேசிட்ருக்கீங்க
ம் பேசிட்ருக்கீங்கில்ல பேசிட்ருக்காங்க ஐயம் ஜஸ் அ தேட் பர்சன் ஓகே நீ ரொம்ப ரொம் போ போக் கூடது ப்ரோ டீப்பா அ நீ என்ன சொல்ற எனக்கு வர நீ என்ன சொல்லுவர எனக்கு புரிய
உனக்
ம் புரிலடா பேசிட்ரு க்காங்கிறத பேசிட்ருக்க நீ எதோ எதோ உள்குத்தோட எங்கிட்ட சொல்லிட்ரு அ நேர்ல பாத்தே நா ஒன்ன கொமட்லே குத்து
பிரியாரு கொஞ்ச கரெக்ட்டா சந்திச்சு பாத்தா புரியு அப்பறோ நாளைக்கு எக் எக்ஸாம்கக்கு ஏதாவது பாத்தியா அசைன்மெண்ட்ஸ் எதாது பாத்
ஏ நா போனே சார்ஜ் ஏற விட மாட் எட்டு ரிங் நாந்தா கடுப்புல பாட்ட கேட்டு படுத்துட்ருந்தே போன் இப்பதா வந்துச்சு மாங்கா கட் பண்ணிட்ருக்கே எதோ போன் வருதே டன் சொல்லி வந்து பாத்தா நீ கூப்ட்ட
ம்
எங்கடா இப்ப பாரு ஏ ஃபோன்ல எவ்ளோ தெரியுமா சார்ஜ் இருக்கு இருவத்தேழு தான்டா இருக்கு
ஏங்கிட்ட எவ்ளோ இருக்குன்னா வந்து எழுவதுருக்கு
ஆ நீ அப்பிலயே எழுவது தாண்டற வச்சிருந்த ஏ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது
அப்படியா
எழுவத்தி ரெண்டு என்னமோ இருன்ச்சு ரைட் ரா டேய் நா இத்தன்னைக்கு போ தண்டா பேசறே பத்து பாயிண்ட்டு கம்மியாயிடுதுடா ஒரு மண்நேரத்
யூஸ் பண்ணாதா கொறயும நம்ம எங்க யூஸ் பண்றது நம்ம பாக்குறது டி வி டி வி பாத்தட்டு அப்டியே டைம் ஓடிது
நீ போன் பேசி முடிச்ச ஒன்னே அ
சாப்புட்டு கொஞ்ச நேர டி வி பாத்தே அது பா அவ யூடியூப்ல ஒ யூடியூப்ல ஏதாவது ஒன்னு ஓடினே இருக்கு வர்ஸ்
ஓ அந்த குட்டி பைய பாப்
ஆமா குட்டிபயன்ல அவ வந்து நயன்து படிக்க போறாங்க
ஓ இப்போ ஓரளவு
ஆம்மா ஆ சாட்ஸ் ஓடு அந்த இது அனிமியா ஓடிட்டுருக்கு ஜியாமா ஷூஃபா அந்த அனிமி ஓடு
ஜியாமா
அது கொஞ்சோ ஒரு மாரி இருக்கும்ண்டா ஜாப்பனீஸ்ல பேசுவாங்க ஒனக்கு புரியாது
டேய் டேய் டேய்
கெடையாது
எதல ஒத்தனா ஜியாமா கேரக்டர் எப்புட்ருக்கூ
அ அது ஏ நீ நீங்க வேற என்னடா முடி கலரு காம்பினேஷனே சரியில்லடா அவ அனிமேவே சரியில்லடா
ரைட் ரா
அனிமையாவ கார்ட்ரூன்னுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறீங்க எவனு
ஆ ஒத்துக்க மாட்டண்டா
ஆ அப்படியே இவனனு பா த்துட்டு இருக்கா அஞ்சு சீசனு ஒரு சீசனு கேட்டி எபிசோடா
ம் எட்டு எபிசோடு அஞ்சு சீசன்னா எதாருக்கு தெரிலயே
ஜிஜ்ஜூ
ஜிஜூட்சொ கைஸ் ஜீஜிட்ஸோ கைஸ்ன்னுட்டு ஏய் அதுக்கு எட்டு எபிசோட்லா இல்லடா அஞ்சு சீசன் அஞ்சு த்தே இல்லடா அதுக்கு மூணு சீசன் தாண்டா
கிஸு சீனு வேற எதோ போயிட்டுருக்கு இது அஞ்சு சீசனு எட்டு எபிசோடு அது வந்து மூணு சீசனா ஜூஜூட்ஸு அது எப் இப்பதா முடிச்சானு நெனைக்கறே நானு
ஜூஜூட்சோ கைசன் அயோ
அந்த ட்ரெயின்லலா வந்து சண்ட போட்றதது
டீமன்ஸ்லேயரா ஆஹ ட்ரெயின்ல சண்ட போட மாட்டானுங்க
அதாவது ட்ரெயின்ல வந்து இந்த ஆல்கே மாரி ஒன்னு ஃபார்ம் ஆயிரும் ஃபுல்லா அத வந்து வெட்
ஆ அது ஒரு பாக்ஸ்குள்ளயு கூட அகப்படுவா அதுதானே
ஏய் தெரியலடா நாலா ஃபுல்லாலா பாக்க மாட்டே எப்பயாவது திடீர்னு பாப்பே ஏதாவது ஒன்னு வரும் அப்டியே விட்ருவே அவ்ளோதா நமக்கே அது நாம தப்பாத்தி நமக்கு ஃபுல்லா தெரியாது
ரைட்
அப்ப பாக்கறது
ம் ம்
நீப்
இல்ல இங்கடா எனக்கு வந்தா சொல்றேன் இல்ல காலயில மன மனவுளச்சலுக்கு உண்டாயிட்டே என்னன்னே தெர்ல ஒரு மாரி மனசு ஒரு மாரி ஏதோ கவலை கனமா இருந்துச்சி ஏதோ திங்கிங்லே இருந்தே காலையில எந்திரிக்கும் போதே
ம்
இது மாதிரி யோசிச்சிட்டு எந்திரிச்சே என்ன யோசிச்சே எனக்கும் தெரியல அது அப்டியே ஒரு பத்து மணி வரைக்கு கண்டினியூ ஆச்சு
ம்
அப்புறந்தா போன் பேசணும்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க சரி ரைட்டு போன் பேசுவமேன்னு சொல்லி போன் பேச ஆரம்பிச்சுட்டேன்
சேரி சேரி
அதுக்கப்புற அதா அம்மா கூட பேங்க் வரைக்கு போய்ட்டு வந்தே
என்னாச்சு அது ஓகே ஆயிருச்சா
எது
அதா பேங்க் போனது
போ அம்மா தா அம்மாதா ஏதோ வேலைய பாக்கன்னு போனாங்க நம்ம பேங்குள்ளயே போகலையே நம்ம பேங்குள்ள போனா அல்ர்ஜி
ஓகே ஓகே ஓகே
கீழ வண்டி நிறுத்திட்டு அப்டியே நின்டே அப்புற அந்த வேல முடிஞ்ச உடனே சுஜித் கூப்ட்டா கரெக்ட்டா அப்பதா வீட்டுக்கு வந்து போன சார்ஜ் போட்டு விட்டே சார்ஜ் போட்டு வுட்டோனே சுஜித்து கூப்ட்டா
ம்ம்
ரெண்டு என்னமோ இருந்ச்சு சார்ஜ அவன் கூப்பிட்டு ஒரு ஒரு மண்நேர அவங்கிட்ட அஞ்சு காலு ஆறு காலு ஆறு காலு அஞ்சு கால் கரெக்ட் அஞ்சு கால் பேசிட்டே
ரைட் ரைட் ரைட்ரா ரைட்ரா
அது ஒரு அம்பது நிமிஷ அப்டி போயிடுச்சி அது ஒரு ஒருமண்நேர அது முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷ என்னமோ சார்ஜ் ஏறுச்சி அதுக்குள்ள இன்னொரு ரிங்கு இன்னொரு ரிங்க வந்துருச்சு இன்னொரு ஃபோன்
சரி ஓகே நானு அப்டியே போய் படுத்து தூங்குறே சரியா ம் ஓகே வெ பாரு பாய் ம் பாய் பாய்